என்ன பண்றீங்க
சும்மா அண்ணாந்தரா
உங்களுக்கு எம் எஸ் வேடு எக்செல்லு எல்லாமே யூஸ் பண்ண தெரியுமா
ஓ
எல்லாமே தெரிமா டேலி எல்லாம் ஜி எஸ் டி போட்டுறது எல்லாமே தெரியுமா
இதே நீங்க எம் எக்ஸ் எம் எக்ஸ் ஹண்ட்ரடு ஆர் எக் ஹண்ட்ரடு ஓட்ட தா தெரியு நீ
ஏங்க நா லேப்டாப் ப்ப பத்தி லேப்டாப்ல யூஸ் பண்ற வெப்பல்லா பத்தி பேஸ்
இல்லைங்க லேப்டாப்ல டேட் பண்ண தெரியு
ஓ அந்தமாரி
ஆ அதுக்கப்பறோ அந்த இது தெர்ல டீப் பியா என்னமோ ஒன்ட்ருக்கு சொல்லி குடு தாங்க கண்ட் அது பாத்துட்டு சொல்ற டி பி இல்ல அது என்னமோ ஒரு சாஃப்ட்வேரு அதுல வந்துட்டு நம்ம டிராயிங் வரயிற மாரி செரியா அது தெரியு ம் இப்ப அது எப்புடி தெரியுமா இப்ப நம்ம டி வி ஆண்டனா இருக்கில்ல
ஆஹ்
டனா வந்துட்டு அந்த ஆண்டனோட ரேடியேஸ் எவ்ளோ ஆ சென்டிமீட்டர் எவ்ளோ சொல்ட்டு நம்ம மெஸர்மெண்ட் பன் ஆ கண்டுபுடிக்லா அதுல அதுவுல்லாம வந்துட்டு அந்த நம்ம இப் போ நம்மள்கு ஒரு டிராயிங் வேண்னா அந்த டிராயிங் நம்மளுக் ஏத்த மாரி அதுல செட் பண்ணிக்லா இ அதி இந்த சைஸ்லதா ஆ அந்த மாரி அது தெரியு அதுக்கப்பறோ வேறென்ன தெரியு அவ்ளோதா தெரியு
வேறந் தெரியாது நீங் போகாதீங்க போகாதீங்க தண்டமாருங்க போகவே வேணா நீங்க வுடுங்க
எ
நீங் போக வேணா
இல்லைங்க அப்பயு எனக்கு எம்பது பசன்ட்ருக்கு அட்னன்ஸு
அஹ் அப்புறோ எதுக்கு போறீங்க போகாதீங்க எழுவத் அஞ்சுலயே வெச்சிருங்க
இல்ல எனக்கு நாப்பதாயிருஞ்சு
அப்புறோ போயி
அஹ் ஏழா யாரு செருப்பிருக்கால்ல கிளாஸ் ரெப்பு அவ வந்துட்டு என் க்ளோஸ் பிரெண்டு அவ வந்துட்டு நா வர் இல்லைனாலு அட்டனஸ் போட்டுருவா
இது நல்லா இருக்கே சூப்பரா இருக்
ஆமா எப்பமே இப்படிதா அதனால அதனால வந்துட்டு எனக்கு எண்பதாயிடுச்சு எண்பத்தி ரெண்டு ஆயிருச்சு ரெண்டே ரெண்டு பெர்சன்ட் பண்ண நா போன
என்னனே தெரியலங்க காலேஜ நினைச்சாலே மண்ட கிண்டலா எரிச்சலா இருக்கு
போய் பாருங்க பிகிலே பஸ்ட் நாள் போங்க ஏன்டா காலேஜ் வந்தோ அப்படின்ட்டு இருக்கு
ஸ்கூலும் பிடிக்காதுங்க காலேஜும் புடிக்காதாட்டருக்கு
ஏங்க எனக்கே ஸ்கூல் புடிக்காதுங்க ஆனா காலேஜ் வந்ததுக்கப்புறோ இருக்குல்ல இது ஸ்கூலே பரவாயிலயேடா அப்படின்னு தோணுச்சு ஏங்க ஸ்கூல் படிக்கும் போதல்லா இருக்கல்ல இல்லைங்க நா ஸ்கூல் படிக்கும்போது இருக்கு இல்ல எத்தன டைம் தெரியுமா ஜார்ஜ் னியா போய் பாத்ரூம்ல அழுதுருக்கு
எதுக்கு ஃபிரெண்ட்ஸ் இல்லனா
இல்லல்ல ங்க ஃப்ரெண்ட்ஸ்லா நெறைய பேர் இருப்பாங்க ஏங்க நானே சொல்லிருக்கன்ல நா கிரௌண்டுக்குள்ள போம்போதே என்னய ஜீ நீ வா ஜீனு கத் கத்துவாங்க அப்டினு சொல்லி
ஐயோ ஐயையோ ஐயோ
க்கு சண்டயாயிடுச்சு
அ
ல நாலு மணிக்கு எஞ்சு போயிருக்கலா சார் வீட்டு ஜன்னல் இருக் குல்ல அதுல கல் எடுத்து அடிச்சிட்டே
இதெல்லா கொழுப்பு தானே இதெல்லா கொழுப்பு தானே தேவயில்லாத வேல தானே
அது கண்ணாடி ஒஉடஞ்சு போச்சு சரியா அதனால என்னய பதினஞ்சு நாள் சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க
அதெல்லா பண்ணணும் இங்க நானா எச் எம் ஆ இருந்தன்னா டிஸ்மிஸ் பண்ணிருப்பே இந்த பையன் ஸ்கூல்லே வேணான்னு
அப்றோ வந்ட்டு என்ன டி சஸ்பண்ட் பண்ணிட்டாங்க பதினந்து நாள் வந்ததுக்கப்பற அவ வந்துட்டு என்னய பழி வாங்க ஆரம்பிச்சுட்டான்
ஆ அப்பற பண்ணணு நானா இருந்தன்னா வெச்
ஏமா ஒரு லசன் ஃபுல்லா படிச்சு முடிச்சிருவங்க சயின்ஸ்
நா நீ படிக்கல உனக்கு முட்ட மார்க் தா போடுவேன்னு சொல்லுவே
இங்க பாரு எல்லா பசங்களு இருக்குல்ல போயி இப்போ ஒரு வாரத் இப்போ ஒப்பிக்குணு செரியா அ இந்த டை அ ஏ டீடெயிலு டூ மார்க்கலாம் ஒப்பிக்கணு ஒப்பிச்சிட்டா போ போயிரலா ஆனா அவனுங்க ந டுவுல கொஞ்ச திக்குனானுங்கனா சொல்லி குடுப்பானுங்க
ம்
ஒரு வேடு எடுத்து குடுப்
ம் ஹூம் ம் உனக்கு ஒண்ணு கெடையாது ஒரு ஒரு ஒரு சலுகையும் இல்ல
ஆ அப்டி சொன்னா என்ன தம்பி நல்லா போய் படிச்சுட்டுவா தம்பி அப்டின்னு சொல்லிட்டு அமுச்சுட்டுருவா அதுவும் இல்லாம அதுவு இல்லாம எல்லா பசங்களுக்கு இருக்குல லீட்ர்ஸ்னு வச்சிருப்பாங்க ஒரு அஞ்சு லீட்ரு ரு அவங்கள்ட்ட போய் ஒப்பிச்ட்டு வீட்டுக்கு போயிர்லா ஆனா என் நா மட்டு சார்ட்டதா ஒப்பிக்கணு மனசாட்சி இருக்காங்க அவுனுக் அ ஒரு டைம் இப்டிதா ரொம்ப கடுப்பேத்திட்டா என்ன பண்ட்ட லாஸ்ட் ட்ல எனக்கு சஞ்சய்ன் சொல்ட்டு ஒரு ஃப்ரெண்ட்ருக்கா அதெப்டின்னா எல் கே ஜி ல இருந்து எனக்கு ஃப்ரெண்டு அவனென்ன கண்ண காமிச்ட்ட மச்சா லாஸ்ட் பென்ச் வந்துரு அப்டி சொல்லி ரெண்டு பேரு புக் விரிச்சுட்டு படுத்து உக்காண்ட்டோ அப்போ நாங்க உள்ள போகும்போது எப்பவுமே இந்த ஆர்ட் பீட்டு
அ அ ஓ அந்த ஹார்ட் பீட்டா அ ஓகே அ
மெதுவா எடுத்து சாப்டுவோ சாப்ட்டு அப்டியே உக்காந்துப்பமா மச்ச மச்ச மெதுவா சாப்பில்லா அவ எப்ப உடறானோ அவ எப்ப வீட்டுக்கு போக நெனைக்கற அப்ப நம்ம போலா நம்ம வீட்டுக்கு போய் எந்த டைமு இல்ல நா எப்பமே எங்க ஸ்கூலுக்கு போனெட்டு போய்ருவ ஆ அப்ப வன்ட்டு புக் ஆ புக் குள்ள வந்துட்டு ஃபோன வெச்சிட்ட ஃபோன வெச்சுட்டு நா நானு அவனு வந்துட்டு இன்ஸால்ட
ம் ஃபோன் மாட்னதே இல்லையா
ஆஹ மாட்
ஒரு தடவ கூட மாட்னதில்லையா
என்னைய சொல்லி தரமாட்டாங்க யாரு கிளாஸ்ல
ஏங்க நா கிளாஸ் லீடருங்க கிளாஸ் பூரா பாக்குங்க
ஆ இல்ல என எனக் கிளாஸ் லீடர் இருக்குல சொல்லி தரமாட்டாங்க ஏனா வந்துட்டு ஒரு பயோ பயோன் இல்ல ஒரு மரியாத அதனால சொல்லித்தரமாட்
பயத்துல தாங்க சொல்லியே குடுத்துட்டாங்க எதன நீ மட் டு மெரட்டிட்டே இருக்க
அ எங்க அப்பே என்னில்ல நாளா நாளா சோ க்ளாஸ் லீட்ரா இருப்ப செரியா அப்போ குச்சி வெச்சு எல்லாத்யு அடிப்பே படிக்கலினா அப்ப கூட அவனுங் சொல்லி தரமாட்டாங்க தெரிமா
அதா பசங்க
ஆ
ஜாலியா இருந்ருக்கிங்க ஜாலியான ஒரு வாழ்க்க வாழ்ந்துருக்கீங்க
நாந்தானங்க செம ஜாலிங்க தெரியாதுல்ல உங்களுக்கு
அதா தெரிஞ்சுக்டனே எவ்ளோ ஜாலினு தெரிஞ்சுக்டல்ல நீங்க எவ்ளொ ஜாலியா இருந்துக்கிங்க எப்டி என்ன ஏதுன்னு புடிச்ச ஹீரோ
சய்
ஓகே ஹீரோயின் ஏங்க நாலா வெறித்தனமான விஜய் ஃபேனுங்க
நீங்ளா
விஜய் சிரிச்சா சிரிப்பே விஜய் அழுதா அழுவே
என்னங்க நானுந்தா அழுதே கரூர்ல எல்லா பிள்ப எறந்தத் கப்புறொ அவ அழுதானு சொல்லி
ஆஹ் வாய் வன் கூட நா தெல்லா சொல்ல மாட்டேங்க
இல்ல நா வந்துட்டு எனக்கு யார ரொம்ப புடிச்சிருக்கோ அவங்களுக்கு அவங்
அப்பில்லா இல்லங்க யாரா இருந்தாலு மரி யாததா
அப்ப எங்க அண் எங் அப்பஎங் இப்ப எங்க அப்ப எ அப்ப அப்ப எங்க அண்ணனுக்லா இருவத்தொம்போது வயசு ஆச்சு அவன இப்பேயு நா வாடா போடான்னுதா கூப்ட்டுட்ருக்கே
ஆ அதெல்லா சில பேத்த கூப்பிலா தப்பு கெடையாது ஆனா
சேரி விடுங்க அவங்க ஆ சேரி அவ் அவங்க அழுதாரா அதா நானு அழுதே
ஹீரோயின் யாருங்க புடிக்கு
ஹீரோயின் வந்துட்டு திர்ஷா
த்ரிஷா வா
ஆ
த்ரிஷா வா சேரி சேரி ஓகே இதுக்குமேலே நா எதுவு கேக்கல
ஏ
நா எதுவுமே கேட்க்கல நீங்க சீரீஸ்ல்லா பாருங்க அதெல்லா பாத்துட்டீங்கன்னா என்னடா திரிசா இங்க இருக்கா பார்ரா ங்கிற மாரி இருக்கு அந்த ஸ்டேஜர் திங்ஸ் சியா இருக்குல்ல
மா
சேடி சிங்க் ஒருத்தி வருவா மில்லி நு ஒருத்தி வருவா எல்லாருமே பாக்குறக்கு அம்சமா இருப்பாங்க
ம்
அதுல ஸ்டீவுன்னு ஒருத்தே வருவா நம்மல்ல ஸ்டிபேனுங்க அது ஆனா சின்ன பசங்க தான் ஆ நாட்ட காப்பாத்துவாங்க நா இருக்கே இருக்கேங்க
எ
சொல்லுங்க இருக்கே மறந்துட்டீங்களா மறந்து போயிட்டீங்களா
சத்தமா பேசுங்க வாய்க்குள்ளேயே பேசி
மறந்து போயிட்டே இருங்க யோ சிக்கிறே
யோசிங்க யோசிங்க
நீங்க சொன்னீங்கல ஸ்டேன்ஜ்ர் திங்ஸ் பாருங்கனு சொல்லி நீங்க ஒரு டீம்மு நருடோ பாருங்க கிளாசிக்ல இருந்து பாத்து பாருங்க ஏங்க அனிமே மாரி இருக்காதுங்க சூப் ப்புரா இருக்கு அவ்வர்க்குல
அனிமியில இன்ட்ரெஸ்டே இல்லங்க
வய்ஸ்லே சின்ன வய்சுலயே அவுங்க அப்பா அம்மா இறந்துருவாங்க
நஜ மனுஷங்கள பாக்குறக்கே அவன் புடிக்காது இதுல அனிமி வேற
நா ஒவ்வொரு சீன் பாக்கும்போதுல கூஸ் பம்ப் ஆகும் தெரியுமா அவ்ளோ புல்உரிச்சுரு அடுத்சீன் என்னாகு என்னாகு என்னாகு அப்டி சொல்லி தோணிட்டுஇருக்கு அதெல்லாம் ந எத்தன்ஸ் எத்தனமா கிளாசிக் இரநூறு எபிசோடு சிப்பிலிடே நா அறுநூறு எபிசோடு மொத்தம் எ அது அணிமேஷன் அனிமி தான் அத நான் பாக்க மாட்டே ஏன அது அனிமில்ல எனக்கு அனிமி புடிக்காதுங்க இந்த நருட்டோவ பத்து ரொம்ப அஹ நரட்டோவ பாத் ரீல்ஸ் பாத்துருக்கல ச்ச ரொம்ப புடிச்சிச்சு சேர் ஒரு டைம் பாக்கலா அப்ட் சொல்டு பாத்தே அப்புற ரொம்ப இன்டரஸ்ட்டா இருச்சு அப்படியே பாக்காரமிச்சு எட்நூறு எப்பிசோடு ஒரு எப்பிசோடு இருவது நிமிஷம் எட்நூறு எப்பிசோடு நான்ஸ்டாப்ஹா பாத்துட்ட நான்ஸ்டாப்பனா ஒரு நாளைக்கு குறஞ்சது ஒரு ஐம்பது எபிசோடாச்சு பாத்துருவே
எட்நூறு எபிசோடு பாப்பிங்க ஆனா ஒரு ஸ்டேஞ்சர் திங்ஸ்ல எட்டு எப்பிசோடு போமாட்டீங்க
தெரியாதுங்க அதுனா ஸ்டேஞ்சர் திங்ஸ்ன்னா நெடிக் போணும் சப்ஸ்கிரிப்ஷன் போட்ணு யார் போட்டு யார் பாக்குறது அவ்ளோ கஷ்டப்பட்டு
ஆஹ பாத்துதா ஆகணு அதோட சூப்பரா இருக்கு
என்னா
நானே எல்லாமே இங்கிலீஷ்ல தான் பாப்பேன் ஸ்டேன்ஜ்ர் திங்ஸ் தமிழ்ல அவைலபிளா இருக்கு பிரேக்கிங் பேடு ஆல் ஆஃபஸ் அதெல்லாமே இங்கிலீஷ்ல தான் இருக்
சேரிங்க ஒரு பத்து நிமிஷ நான் கடைக்கு போயிட்டு வந்து கூப்பறே
உம் சேரிங்க பாய் நீங்க போங்க போங்க போங்க சும்மா கிளம்புங்க
சேரி கிளம்புற டாடா பாய் கோழியே ஆ அதுக்கப்புற ஆ